ஹலோ ஆஹ் நல்லா இருக்கேங்க நீங்க எப் டி இருக்கீங்க
அஹ் நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆஹ் போயிட்டாங்க உங் கொழந்தைகளா ஸ்கூலுக்கு போய்ட்டாங்களா
ஆஹ் அனுப்பிட்டேங்க மதிய வேலையு வீட்டு வேலையு முடிச்சாச்சு நீங்க எல்லா வேலை எல்லா முடிச்சாச்சுங்களா
ஆஹ் முடிச்சாச்சுங்க இன்னைக்கு எல்லா வேலை சீக்கிர முடிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு
உம் நீ காலேஜ் ஃப்ரெண்டு அவள்ட்ட பேசிட்ருந்தே
சரி சரிங்க அதா நா கூப்ட்டே ஆஹ் கூப்பிட்ட பிஸின்னு வந்துச்சு நா நேத்து கூப்ட்டே திருப்பி நீங்க கூப்பிடுவீங்கன்னு பாத்த கூப்பிடல சரி இப்ப காலையில கூப்ட்ட அப்பயு பிஸியா ரொம்ப நேர பிசியா இருந்துச்சு ஓஹோ சரி சரிங்க
ஆஹ் அதுதாங்க காலேஜு ஃபிரண்டு ஒருத்தி அதுக்கப்புற எங்கங்க அஹ் பெண்கள் னாலே கல்யாண ஆயிட்டா அதுக்கப்புற அவுங்கவுங்க அவங்கவுங்க லைஃப பாத்துட்டு போயிர்றோ நம்ம வந்து தெனந்தோறு அவங்களோட நட்ப வச்சுக்கிற மாதிரி இல்லைல்ல என்னைக்கோ ஒரு நாள் பேசுற மாரிதானே இருக்கு அதா காலேஜ் போனத பத்தி பேசிட்டு இருந்தோ காலேஜு காலேஜ் லைஃப பத்தி பேசிட்ருந்தோ காலேஜ் லைஃப்ல ஒரு லைஃப் தாங்க இல்லைங்ளா
கண்டிப்பாங்க நானு காலேஜ் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தங்க மூணு வருஷ நா ஒரு டிகிரி தா முடிச்சே அப்போ என்ன என்ன பண்ணனு எங்க வீடு வந்து சொந்த வீடு வந்து வேற ஊருங்க எங்க அப்பாக்கு கம்பெனி வேலனால அவுங்க கோட்டர்ஸ் குடுத்துரு ந்தாங்க அப்போ அங்க தா இருந்தோ அப்ப பக்கத்துல அந்த காலேஜ்ல சேந்துட்டோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து எங்க சொந்த ஊரு பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேந்துட்டாங்க நா வந்து அப்பா வேலைக்கு போற எடத்துல வீடு இருந்தனால அங்க பக்கத்துல காலேஜ்ல சேந்துட்டங்க அப்ப ஃப்ரண்ட்ஸ் எல்லா மாறிட்டாங்க சில கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டு ஸ்கூல் படிச்சவங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காலேஜுக்கு வரல ஆனா வேற ஃப்ரண்ட்ஸ் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க
அப்படிங்களா நாங்களு ஹலோ
ஆஹ் சொல்லுங்க கேக்குறங்க
அஹ் நானும் காலேஜ் போயிருக்கங்க காலேஜு என்ன டுவெல்த்து முடிச்சா டுவெல்த்துல நல்ல மார்க் எடுக்கணு பன்னெண்டாவதுல நல்ல மார்க் எடுக்கணு எடுக்கணுன்றாங்க அது என்னத்துக்குனா நாம என்ன பாடோ எடுக்கறோன்றதுக்காக தானே கா இது மாதிரி காலேஜு போயு ஒரு இது எடு நல்லா படிச்சோன் வச்சுக்கோங்களே அதுலயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ லா வக்கிறாங்கங்க என்ன நம்ம காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புற நம்ம லைஃப்க்கு ஒரு வேல தொலவு அந்த பள்ளி பருவன்றது ஒரு மறக்க முடியாதது அப்ப வந்து நம்மளுக்கு அனுபவங்கள் எல்லா கொஞ்ச கம்மியாதா இருக்கு அதே வந்து நம்ம அந்த படிப்ப முடிச்சுட்டு நம்மளுக்குன்னு ஒரு சுயமா நம்ம ஒரு வேலைய தேர்ந்தெடுக்கணு அப்படிங்கம் போது நம்மளோட இதே வந்து மாறிருது ம்ம கொஞ்ச ப அது வரைக்கு சின்ன கொழந்தையா இருக்கிறவங்க நம்ம ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறி நம்மளு ஒரு வேலைக்கு போகணு நம்ம அதுக்கப்புற நம் அது வரைக்கு நம்ம அப்பா அம்மாவோட காசுல வளந்திருப்போ அதுக்கப்புற நம்மள நாமளே பாத்துக்கணு நம்ம அப்பா அம்மாவையு நம்ம பாத்துக்கணுன்ற ஒரு நெலமைக்கு வந்துடுறோ இல்லைங்களா
கண்டிப்பாங்க காலேஜுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தானுங்க காலேஜ் டேஸ் மூணு வருஷ ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புற வந்து நம்ம வாழ்க்கையில பொறுப்புகள் ரொம்ப ஜாஸ்திய ஆகு ஏன்னா நம்ம பன்னெண்டு வருஷ ஸ்கூல்ல படிச்சுட்டு மூணு வருஷமோ ஆறு வருஷமோ காலேஜ் படிக்கிறோ அது வரைக்கு நம்ம அம்மா அப்பா தா எல்லா செலவு பண்றாங்க அதுக்கு மேல நம்ம வந்து கொஞ்சமாவது சம்பாரிச்சு அவுங்களுக்கு குடுக்கணு நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கிறது நீங்க சொன்ன மார் பன்னெண்டாவது பரீச்சைல அந்த மார்க்க வச்சிட்டு நம்ம காலேஜ் ல எந்த கோர்ஸ் எடுக்கறோமோ அத பொறுத்து தாங்க நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குது நெறைய பேர் அவுங்க அவுங்க விருப்பம் எதுவோ அதபடி தா நடந்துக்கிறாங்க இப்ப நா வந்துங்க நா வந்து பி எஸ் சி படிச்சங்க படிச்சிட்டு எனக்கு புடிச்சது எடுத்து படிச்சிட்டே ஆனா எம் பொண்ணு வந்து நா சொன்னத படிக்கல அவளுக்கு என்ன புடிக்குதோ குதோ அததா படிக்கிறன்னு சொல்லிட்டு இப்ப எடுத்திருக்கா அந்த மாரிதாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விருப்பங்க ஆனா என்னங்க நம்ம படிச்சு இப்ப வந்து வேலைக்கு போறது இல்லைங்க கொழந்தைய பாத்துக்கறக்கு வேண்டி வேலைக்கு போயிட்டுருந்தே இப்ப வந்து நா வேலைக்கு போறத இல்ல நீங்களு போறதில்ல தானுங்க
ஆமாங்க அதாவது வந்து நம்ம காலேஜ் லைஃப்ல எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு பொறுப்புகளு அதிகமா இருக்குங்க நம்ம காலேஜ் லைஃப் எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்பட்டாலு அதே சந்தோசத்தோட நம்ம படிப்புலையு முழு கவன செலுத்த னு நம்ம படிப்புல முழு கவன செலுத்தி நம்ம அந்த காலேஜ்ல வைக்கிற அந்த வேலையில வேலை வாய்ப்புகள் ல வந்து நம்ம பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போயிட்டோ அப்படின்னா நம்மளுக்கு எந்த சிரமமு இருக்காது ஏன்னா நம்ம அந்த பள்ளி பருவத்த முடிஞ்சு நம்ம ஒரு பருவ வயச கடக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய சொமையா இருக்கு நம்ம ஒரு எடத்துக்கு போயிட்டு நம்ம வேல தொழவனுங்றபோது நம்மளுக்கு அது ஒரு புது அனுபவமா இருக்கு நம்மள புதுப்பிச்சுக்கறதுக்கான ஒரு இதா இருக்கு இதே நம்ம வந்து பள்ளி அந்த படிப்பை முடிச்ச உடனேயே அவங்களே வேல வாங்கி குடுத்தர்றாங்க அப்படிங்க போது நம்மளுக்கு நம்மளுக்கு போய் கொஞ்ச அந்த நம்மளா தேடி வேலைக்கு தேடற கஷ்டங்கள் வந்து நெறைய அனுபவத்த தரு இது கொஞ்ச நம்மளுக்கு சுலபமா வேல கிடைக்கும் போது நம்மளுக்கு அந்த ப்ரச் அந்த மைண்ட்ல வந்து அந்த டென்ஷன் இல்லாம நம்ம வேலைய வேலையில இருந்து நம்ம அது மூலியமா நம்ம எப்படி இருக்கணு என்ன ஏதுன்றதையு கத்துக்கறோ நம்ம காலேஜ் லைஃப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தையு தருதோ அந்த கா அதே அளவுக்கு க்கு நம்மளுக்கு பொறுப்புகளு கவலைகளையு அதிகரிக்குது அப்படிதானங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் அதாவது நாம படிக்கிற காலத்தில லா வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு அப்போ வந்து நம வெளி உலகத்தை அப்பதா பாக்க போவோ அப்ப வெளி உலகத்தை பாக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கு கவலையா இருக்கு நம்ம ஒவ்வொரு பக்கமா வேலைக்கு தேடி ஒவ்வொரு கம்பெனி கம்பெனியா வேலைக்கு இன்டர்வியூக்கு போகும்போது நமக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா நம்ம அ அது வரைக்கு நம்ம வெளியிலயே போயிருக்க மாட்டோ அந்த அப்புற புதுசா போகும்போது வெளி உலகத்துல நெறைய எல்லையத்தை பாக்கம்போது வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பண சம்பாதிக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷய அப்புற நம்ம காலேஜ்ல படிக்கும் போது நம்ம கொஞ்ச நேர போனா ஒரு பத்து மணிக்கு போவோ ஒன்பது மணிக்கு போவோ எடையில பிரேக் இருக்கு லீவ் விடுவாங்க அப்ப சாயங்கால நேர நம்ம வீட்டுக்கு வந்துடுவோ அதுக்கப்புறம் ஃப்ரீ தா ஆனா வேலைன்னு போகும்போது காலையில நேரத்திலேயே போகணு சாயங்கால வரைக்கு அங்கேயே இருக் கனு அப்ப நமளுக்கு அது எல்லாமே புதுசா இருக்குங்க அப்ப நம்ம பழகறக்கு ரொம்ப லேட் ஆகு காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலு அவுங்க மறுபடியு வந்து அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புற ஒரு வாழ்க்க நமளுக்கு அது வாழ்க்கையே மாறிடுது ஆனா இப்போ வந்து கொழந்தைகள் காலேஜ் படிக்கும் போது அவங்களுக்கு நம்ம அப்போ லா பஸ்ல போவோ பஸ்ஸ புடிச்சு போவோ ரொம்ப சிரமப்பட்டுதா காலேஜுக்கு போவோ நாம படிக்கும்போது காலேஜ் பஸ் அந்த மாதிரி லா பெரிய பெரிய காலேஜ்ல தா அவ்வளோ வசதி இருக்கு அப்புற அந்த மாரி நம்ம ஈஸியா நம்மளுக்கு அது எதுவு கடைச்சிருக்காதுங்க காலேஜ் பஸ்ல போயிருக்க மாட்டோம் டவுன் பஸ்ல தான் போயிருப்போம் இல்லாட்டி யாராவது கொண்டு வந்து விட்டு இருப்பாங்க நாம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போயிருப்போம் ஆனா இப்ப இருக்குற நம்ம குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை காலேஜ் பஸ் வீட்டு வாசலுக்கே வருது அவுங்க போய் நம்ம பெரிய பெரிய காலேஜ்லயு நாம எந்த காலேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு ப பணம் செலவு பண்ணி நல்லா படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு நீங்க சொன்ன மாரி கேம்பஸ் இன்டர்வியூ வந்தனால அவங்களுக்கு ஈசியா வேல கிடைச்சிருது வேல கிடைச்சா அதுல போய் அவங்க சம்பாதிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நம்ம அளவு கஷ்டப்பட்ட அளவு அவங்க கஷ்ட பட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேங்க நானு
ஆமாங்க அதாவது வந்து உ நம்ம காலேஜ் ஜாலி காலேஜ் போனா ஜாலியா இருக்கலாம் அப்டின்னு நம்ம நெனைக்கிறோம் குழந்தைங்களோட தாட் வந்து குழந்தைங்களோட எண்ணம் வந்து காலேஜா காலேஜ் போனா நம்ம படிக்க தேவல்ல நம்ம ஜாலியா இருக்கலாம் ஃபிரண்டுங்களோட ஒட வெளியே வைக்கலாம் லீவுனா அப்டின்னு எதிர்பார்க்கறாங்க ஆனா வந்து உண்மையில உண்ம அது கிடையாது படிப்புன்றது இப்ப காலேஜ் போறோம் அப்டின்னா நம்ம பள்ளி படிப்பு வந்து கரெக்டா படிச்சிருக்கணு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியோனு ஒணர்றவங்க அந்த சந்தோஷம் ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியன்றதையும் அந்த படிக்கிற புள்ளைங்க வந்து அத உணருங்க கண்டிப்பா படிப்பு ரொம்ப
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான்
கசுலைக்கு அதிகமா வேலை இருக்கும்
ம் படிப்பு ப்பு ரொம்ப முக்கியம் முக்கியந்தா ஆனால் கொஞ்ச நம்ம வந்து எங்க போனாலும் நம்ம ஃபிரண்ட்ஸ் இருப்பாங்கல்லங்க நம்ம நம்ம நம்மளை சுத்தியும் எப்பவுமே நண்பர்களை உருவாக்கிக்கணுங்க அப்பதானங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்ப ஸ்கூல் படிச்சுட்டுவாவட்டு காலேஜ் போனாலும் சரி நம்ம வேலைக்கே போனாலும் நம்மள சுத் சுத்தி நாலு பேர் நண்பர்கள் நமளுக்கு ஜாஸ்தியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு எந்த கஷ்டம் தெரியாது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க கூட சொல்லிக்கலாம் அப்படி நம்ம நம்மளை வந்து உருவாக்கிக்கிறோம் நம்ம கஷ்டத்தை வந்து நம்ம தனியா இரு எப்பவுமே இருக்கக்க கூடாதுங்க நம்ம சுத்தி நம்ம நாலஞ்சு பேத்துக்கூட நல்லா பழகணும்ஒரு உதவி செய்யணு அவங்களுக்கு அப்ப தான் நம்மளுக்கு உதவி செய்வாங்க அந்த மாரி காலேஜ் விசியம் காலேஜ் படிக்கும்போது அந்த ஸ்கூல் படிப்போ காலேஜ் படிப்போ நம்மளுகு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் எல்லாத்து கூட சேர்ந்து வாழணும் அதெல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்லி தந்து இருக்காங்கல்லங்க படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா படிச்சவங்க பாருங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கலங்க அதுதாங்க நம்மளுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி தருவாங்க நீங்க இப்ப எல்லாத்துகு உதவி செய்யணும் எல்லாத்து கூட ஒற்றுமையா இருக்கணும் அந்த மாரி சொல்லி தரும்போது நம்ம மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேரு கூட நல்லா பழகி அப்டி இருக்கும் போது நம்மளுக்கு கஷ்டம் வாழ்க்கையோட கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரிதானுங்க இருக்கும்
கண்டிப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி எது சரி எது தப்பு எதை பண்ணணும் எதை பண்ண கூடாது அப்படின்றதையும் சொல்லி தருவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத அந்த ஆசிரியர்கள் சொல்ற மாரி நம்ம கேட்டு நல்லா படிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு கம்பெனிலயோ நல்ல ஒரு ஆபீஸ் யோ இல்ல அரசாங்க வேலையிலயோ இருக்கும் போது இந்த மாரி நம்ம வேலைக்கு போகும் போது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் நம்மளுக்கு வேலைகள் வந்து சுலபமா இருக்கும் இதே படிக்காதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டு வேலைக்கும் கட்டட வேலைக்கும் போறாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வர்ற அந்த வருமானத் த மீறின வேலை செய்யறாங்க உடல் உழைப்பு கொடுக்கறாங்க இதை படிச்சிருந்தா அவங்க அவ்ளோ அவ்ளோ வந்து கடினமான வேலைகள் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது அதன அதெல்லாம் வந்து அதனாலதான் இப்ப இருக்க பெற்றோர்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து சொல்லி சொல்லி வளர்க்கறாங்க படிக்காத பெற்றோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தான் படிக்கல நாங்க இவ்ளோ கஷ்டப்படுறோம் நீங்க நல்லா படிங்க நீங்க படிச்சாவது இப்ப கட்டட வேலைக்கு போகும் போது வந்து பாத்தீங்கன்னா பணமும் சம்பளமும் கம்மியா தான் இருக்கும் இதே வந்து ஒரு ஆபீஸ் வேலைக்கு போனா அவுங்க முப்பதாயிரம் நாப்பதாயிரம் அழகா உக்காந்த இடத்தல இருந்து வாங்குறாங்க இதே கட்டட வேலைக்கு போறவங்க மாசம் மாசத்துக்கே பாத்தீங்கனா ஒரு இருபதாயிரத்துக்குள்ளதான் சம்பாரிப்பாங்க அப்படிங்கும் போது அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும் அத இந்த ஆபிஸுகு வேலைக்கு போறவங்களோட வாழ்வாதாரம் பா பாத்தீங்கன்னா நல்ல அ வசதியா இருக்கும் அதனால தான் படிப்பு ரொம்ப முக்கியம்னு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கங்க
ஆமாங்க சேரிங்க எனக்கு கொஞ்சம் வேல இருக்குங்க வச்சுட்டுங்களா
ஆஹ் சரிங்க